அதுதா அவங்க வந்து பாலோ பண்ணிட்டு ரெண்டு தடவ வந்து சாக்லேட் எல்லா சீனியருக்கு தூக்கி போட்டா அத பத்தி ஏதோ காலேஜ்ல பெரிய இஷ்யூ ஆக்கி நம் மகா மேம் வந்து நமட்ட பேசிட்டு இருந்தாங்க அத பத்தி பேசும்போதே நம்ம ரெண்டு பேரும் ஒரு லுக் உட்டோ நம்ம ரெண்டு பேரும் நம்மல பா ஏய் ஒண்ணுமே பேசல நம்ம ரெண்டு பேரும் நீ வந்து நல்ல நியாபம் இருக்கு நீ வந்து அந்த சைடு ரோல தேர்டு பெஞ்ச்ல உக்காந்திருந்த நா இந்த சைடு ரோல போர்த் பெஞ்ல உக்காந்துருந்தே நீ அங்கியேருந்த ஆமா நீ அங்கிருந்து என்னய பாத்த நானு அதே டைம்ல உன்னய பாத்தனா அத மகா மேம் பாத்து என்ன ரெண்டு பேரும் பாக்குறீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா
நார்மலா ஒரு லுக்கு சிக்க கூடாதாடா
அதெல்லா மறக்க முடியுமா
அப்பே நோட்டீஸ் பண்றாங்க அது அவுங்களுக்கு நம்ம ரெண்டு வேரு பாத்துக்கிட்டாலே நம்மளுக்கு ஏதோ தெரியு நம்ம ஏதோ இன்பர்மேஷன் வச்சிர் கோ ஆனா நம்ம சொல்ல மாட்டேங்றோ அப்டின்ற ஒரு மைண் செட் இருக்கு அவுங்களுக்கு தெரியிதா நம்ளுக்கு எல்லா தெரிஞ்சிருக் கு அப்டின்றது அவுங்களுக்கு தெரியிது
அதுதா அத்யோ கடவுள அப்றோ ஆ அதுக்கப்பறம் கொஞ்ச நாள் ல நம்ம கிளாஸ் ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரு தா ஸ்ஃபை நம்பிட்டு இருந்தது
நம்மல்லா பேசுவோமா மேம்ட்ட அதுக்கு அவுங்க என்னத்தனாலு புழம்பிட்டு போகுது நா எந்த பக்கோ வரேனா தேர்ட் இயர் தா அல்டிமேட் நம்மளுக்குள்ள சண்ட வந்தது சண்ட வந்தது அது பேசவே மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரு பிரஞ்சுரு வாங்க பிரிஞ்சுரு வாங்கனு ஒவ்வொரு சண்டைக்கு எதிர்பார்த்தாங்க அதா அடுத்த நாளே நா உனக்கு வெயிட் பண்றது எனக்கு வெயிட் பண்றதயு பாத்து வெறு வெறுத் துருப்பாங்க வெக்ஸ் ஆயிருப்பாங்க
ஆனா ஏ என்ன பிரச் சனனே அவளுகளுக்கெல்லா தெர்ல நம்ம சண்ட போடறதுல அவளுகளுக்கு அவ்ளோ ஆனந்தம்
அது ஏ தெர்ல நெஜ்மாலே எனக்கு அது பு தெர்ல மச்சா
எனக்குத் தெர்ல என்ன அப்டி நம்மள பாத்தா அவுங்களுக்கு எப்டி தெரிஞ்சுது
அதி அதுதா நம் பேசும்போது மட்டு ஏ அவுங்க அப்டி ஃபீல் பண்ணணு அவுங்களுக்கு ஒருவேள இன்செக்யாரிட்டிய இருக்குமோ நம்ளுக்கு இந்த மாரி எதுமே இல்ல
ஆ இருக்லா மேபி நா அதா யோஸ்த அப்ப அதா யோஸ்த ஜலசியாதா இருக்கு என்ன இவளுக இப்டி இருக்களுக அப்டினு ம்
வைத்தெரிச்சல் வைத்தெரிச்சல் வைத்தெரிச்சல் அப்ற இந்த ஊரித்
அதுவு இல்லாம நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருமே புஷ் பண்ணுவோலடா இப்ப ஏதாவது காம்படிஷன் கொடுத்தாங்கனால் நம்ம ரெண்டு பேருமே கொடுக்கணுனு சொல்லுவோ அது எல்லாமே அவளுக் அவுங்க யாருமே அப்டி இல்லல்ல அவுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்ப இப்டி இல்லல்ல
மிஸ்டேக்கு அவுங்க ஒழுக ஃப்ரண்ட்ஸ் புடிக்கல அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியு
உ
நம்ளுக்கு தேவ இந்த கா நம்மள பொறுத்தரைக்கு இந்த காலேஜ்ன்றது ஒரு டாக்சிக் காலேஜ் நம்மள பொறுத்த வரைக்கு இந்த காலைலருந்து நம்ம எப்டியாது வெளில போய்ருனு நம்ளுக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்றது கூட இல்ல எல்லா கிளாஸையு கட் அடிக்கனு இந்த பிரியா மேம் மூஞ்சி எச் ஓ டி மூஞ்சி பாக் இருக்கு நம்ளுக்கு அதனால நம்ளுக்கு எந்த காம்படிஷன் வந்தாலு எல்லா காம்படிஷன்ளையு நேம் குடுப்போ
ஆமா
நம்ம எல்லா காம்படிஷனுக்கு ஒன்னாவே போவோ நீ வந்து எல் நீனெக் யோசிச்சு பாரே எல்லா காலேஜ்ஜஸ்குமே நீ தனி காம்படிஷன் நா தனி காம்படிஷனுக்கு நேம் கொடுக்காம ஒரு காலேஜ் நம் போன இல்லவே இல்லல்ல
ஆமா போனதே இல்ல
ஏன் அவளுக்கு அந்த கலேஜ் புடிக்காது அவனுள்ள அத யோசிச்சு பண்ணணு இவங்க பாட்டுக்கு நேம் குடுக்கறது மேம் சொல்ற மாரி தமிழ் மேம் சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல தேச்சுட்டே இருப்பாள்வோ அப்டின்னு
எனக்கு அதுவே கோவமா வரு தமிழ் மேம் சொல்லும்போதெல்லா ஏதோ இவங்க சொல்லிதா நம்ம வந்து ஏதோ பண்ண மாரி இவுங்க பேசுவாங்க ஆ அவுங்களுக்கு நெனப்பு இந்த சொல்வாங்க தெரிமா நா பூன வந்து கண்ண மூடிட்டுனா உலகமே இரு
இருட்ன்னு சொல்லிருமால அந்த மாரியா அந்த அம்மாக்கு தா அந்த தா அந்த இது அப்டின்றது க்கு நம்ம சொல்லிதா கேக்கறாங்க நம்ம இதனால தா அப்படி பண்றாங்க அப்படி இப்படின்னு ஒரு எண்ணோ இருக்க தா செய்யுது
ம் ஹும்
ஆனா எல்லா மேமு எல்லா கிளாசையு மட்டோத்தட்றாங்கடா நம்ம கிளாசு ஆனா தமிழ் மேமு இருக்கு பத்தியா நாலா அந்த நேம் லிஸ்ட்டு பேருக்கு நேம் லிஸ்ட்டு எடுக்க போம்போதுலா
ம்
அந்த அம்மா நம்ம ஜூனியர்லா மட்டோதட்டு நா வந் அது கிளாஸ்க்குள்ள வெச்ச மட்டந்தட்டு
ஆமா அப்ப வந்து இப்படி சொல்லு உங்க கிளாஸ்மா இவுங்க கிளாஸ் தா எப்படி இருப்பாங்க அப்படி அது ஆக்சுவலா டீச்சஸோட இதுன்னே நெனைக்கிறே
நேச்சுரல் கேரக்டர் அத சொல்றன ஏ முன்னாடி சொல்லு அதாவது இவ இந்த கிளாஸ் இவ கிளாஸ் இருக்குல்ல இவ கிளாஸ் இப்படியுமா பெஞ்சு தேக்க பெஞ்சு தேக்கா இப்ப அதெல்லா தேய்க்கிறது கெடையாது தெரியுமா எல்லாருமே எல்லாத்துக்குமே பேர் குடுக்கா இப்போ இதுக்க அப்புறோ தா இவ்ளோலா நம்ம கொண்டு வரணுன்னு நெனைக்கே இந்த இவ்ளேல்லா கூட் முடிவுங்கு ஆமா என்ன மச்சா ஒரு நிமிஷோ இரு ஐயையோ என்னவோ ஆயிட்டு ஹலோ தெர்ல மச்சா கட் டாகல இதுவு ஆகல நா கூகுள்ல சர்ச் பண்ணல்ல
ம்
அதாவது பார்ட் மட்டு வேற பார் வந்துருச்சு இப்ப இத அது ஓப்பன் பண்ண முடில கட் பண்ணாதா பண்ண முடியு நெனைக்க அத அப்றோ பாத்துக்லா
இல்லேல்ல நீ பேசு நீ பாட்டு பேசு அதுவே கட்டாயிரு அப்னா ம்
இதுவேற ஒன்னுருக்கு அததா சொல்லிட்ருக்கே என்னமோ என்ன பேசிட்ருந்த நானு
அதுதா காலேஜி கிருஷ்ணவேனி மேம்
ஆ பாத்தியா இப்புடிதா எதாது நியாப் எனக்கு இங்லீஷ் மேம் ரொம்ப புடிக்குன்டா இங்லீஷ் மேம் நம்ம பிரின்சிபல் மேமு பாவோ தெரியுமா எப்போலா நம்ம இங்லீஷ் மேம் நம்ள பா க்குதோ யூ காய்ஸ் ஆர் டூ குட் மா
ஆமா ஐ வில் த்ரோ யூ அவுட் சைட் அதெல்லா நா மறக்
செம்மையா இருக் சிரிப்பு அதியமா வாட் ஆர் த பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகே
ஆம்மா அத்தா இந்தம்மாக் இந்தம்மா அய்யயோ பௌசியம்மா கமான் கமான் கமான் கமான் எல்லாஞ் சொல்ட்ருப்பாங்கல்ல இப்புடித்தா கமான் கமான் சொல்ல போது ஒரு நாள் எல்லா எந்திரிச்சி போ
எனக்கு சிரிப்பு எனக்கு எனக்கு சிரிப்பு தாங்க முடி ஐயோ நைட்டு நாளா இவ்ளு சிரிக் கூடாதுன் நெனச்சா மணி வந்து ரொம்ப லேட்டாயி இந்த எடத்துல யாராவது எ யாராவது தூங்கிட்டு அதா பேசுறக் யாராவது வந்தா என்ன பேய் மாரி இருக்காங்கன் நெனச்சுர கூடாது ஏனா நா வேற மாடி ல இருக்கே பாத்தியா கீழ் வீட்டுக்கு நா என்ன பேஸ்னாலு அப்டியே கேக்கு
ஓ சரி சரி
அதுனால நா சிருச்சா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன் நா சிருச்சுட்டேன் வச்சுக்கோயே அவ்ளோதா க்ளோசு ஆமா அதுனால அன்னைக் கொஞ் அதுக்கப்பறோ இந்த நம்ம தேர்ட் இயர் மேமு நானு ரொம்ப தெரியுமா அதுக்கப்பறோ நம்ம ஒரு நாது பாக்க போனோ தெரியுமா பிரின்சிபல் மேம்ம அப்பல்லா வெளில வந்து அந்தா பொலம்பு பொலம்புதுமா எனக்கு இந்த பிள்ளகள மேக் க முடில எனக்கு வேண்டான் நென்ச்சே ஆனா எனக்கு கிளாஸ் எடுக்க ரொம்ப புடுச்சுருக்கு
ம் ம்
அதுனாலயே தேர்ட் இயர்க்கு எடுத்துட்ருக்கே இந்த பிள்ள நல்லாவே படிக்க மாட்டிகு ஒங்க அளவுக்குலா இல்லவே இல்லம்மா
அவங்கதான இம்பார்டன்ஸ் குடுத்தாங்க நம்ம படிக்கும்போது நம்ம தேர்டியரா இருக்கும்போது இந்த பிரியா வந்து செகண்டியருக்கு என்னா வர் த்து வந்தா
பிரியா இப்ப தேர்டியர விட்டுக்குடுக்காது எதுலியு கும்ல தேர்டியர விட்டுக்குடுக்காது ஆனா பிருன்சுபல் மேம் அப்டி கெடையாதுல அந்தம்மா எப்டி நம்மட்ட சொல்லிட்டுதான இருக்கு நம்ம தேர்டியர் படிக்க ஒங்கள கூட நா சமாளுச்சுட்டே உங்க ஈக கூட நல்ல பிள்ளைகலாருக்கீங்க அடுத்த பே அடுத்த வருஷத்துக்குதா எடுக்கவே மாட்டே எடுக்க மாட்டே எடுக்க மாட்டேனு பொழம்பிட்டேருந்தது
அது வேற எல்லாருக்கு வந்து இங்க கடுப்பாவுந் தெரிமா நம்மத்தம்ப நம்ம பிரின்சபல் மேம் கிளாஸ்ல ஆன்சர் பண்றதே
ஹெச் ஓ டிக்கு கடுப்பாகு இன்னோனு வேணா பிரியாவுக்குமே பிடிக்காது தெர்மா பிரியாக்கு ஹெச் ஓ டிக்குமே பிடிக்காது நம்ம க்ளாஸ் வர்றது ஏன்னா நம்ம கிளாஸ அந்த அம்மா ரொம்ப புகழு எல்லார் முன்னாடியு
கரக்ட்டு அதுவு இல்ல நம்ம கிளாஸ்ல உள்ளவுகளே ஆன் சர் நம்ம கிளாஸ்ல உள்ளவுளுக்கே நம்ம ஆன்சர் பண்ணும் போது அங்க வயிறு எரியு தெரியுமா ஆ இவளுக்கு எதுக்கு இப்டி கடகடனு போட்றாலே
எ நம் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரு போட்டி போடுவோ மச்சா நீ போட்றியா நா போட்றியானு இப்ப மூனாவதுது காம்படீஷன் வரு ஜாலியாதா போகு நம்மது
ஆமா இல்ல நம்ம அப்டி போட மாட் டோ ந நம்ம வந்து சொல்லி தா போடுவோ நீ அஸச் கால்குலேட் பண்றா நா லயாபிலிடிஸ் கால்குலேட் பண்றேனு சொல்லி தா போடுவோ ஆமா
தரு அழகா வரு நம்மளுக்கு ஆன்சரு
ல்ச்சர் ஆ கரெக்ட்டா அழகா அந்த டைம் வரும்போது கரெக்ட்டா சொல்லிருவோ ஆமா
ஆ ஆமா
இலுதா அப்பிடியெல்லா ஒன்னும் பண்றதுக்கு லாயிக்கில்ல வந்துட்டாலுவோ
த்த அவ வந்து தனித்தனியா சொன்னா கூட அந்தளவுக்கு வயித் திருச்சலருக்க நம்ள ஒரே டைம்ல ஒரே ஆன்சர் வேர சொல்லிருவோமா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவாலுவோ அதனாலியே மேம் வந்து ரொம்ப எக்ஸ்க்கப்படுவாங்க தெரிமா பிரின்ஸ் பில் மேம்லா நீ மார்க் கம்மியானாலு ஒன்ட கேப்பாங்க என்ன ஒரு மார்க் கம்மியாருக்கு ரெண்டு மார்க் கம்மியாருக்கு எதனால அப்டி சொல்லி பேப்பர திருப்பி திருப்பி பாப்பாங்க ஆனா மித்த யாருக் கு அப்டி பேப்பர் பாத்து நா பாத்தது கெடையாது
ஆமா அந்த தனுஜா வேற அவ சீனப் போடுவா வந்து
ஆம்மா அவ ரெப்ரசென்டேட்டிவ்னாலே அந்த பிரியாமா அவளுக்கு மார்க் போடுதுடிமா
ஆம்மா அதே மாரி அதா பிரியாமா அவளுக்கு மார்க் போடுதுன் சொல்ட்டு பௌசியா எனக்கு மார்க் போடும்போது எல்லா வந்து அப் அப்டிதா பாார்சியாலிட்டி பாக்கா அப்டின் சொல்ட்டு திரிவாங்க தெரிமா இவளுகெல்லா
அப்போ நம்ம பேச்னா மட்டு என்னை நம்ம பார்சியாலிட்டி பாக்கரான்ற டாபிக்க ஆரம்பிச்சா இவங்களால்லா தாங்க முடியுமா
அதெல்லா நீ கேட்க கூடாது
ஆமா ஏதாச் சொல்லிருவே ப்ரோ சும்மா சும்மா இவுங்க நோண்டிட்டே இருக்காங்க நம்ள எக்ச் அம்மாச் ச்சோடி மேமும் மார்க்கு அல்லி அல்லி போடு பிரியாமாவு மார்க்கு அல்லி அல்லி போடு தெரியுமா
ஆமா தனுஜானோனே இதுவா அதுவு இல்லாம பர்ஸ்ட்டு என்னனா பர்ஸ்ட்டு அவுங்க அக்காவு இதே காலேஜ் பத்தியா அதுவே அவளுக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸூ
ஆ ப்ளஸ்ஸு கரெக்
அதுதா அவளுக்கு பிளஸ்சு ஆ பி காமே எதுவும் இப்பதானே முடிச்சிருக்காங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடிதானேம்
அதுக்கப்ற அதே டிபார்ட்மெண்ட்டு
ஆமா அதனாலையே வந்து இவளுக்கு ரொம்ப
ஆமா அதவ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்ற இதுல அந்த பிரசிடென்ட்டு காமர்ஸ் பிரசிடெண்ட்டு் கா
அதுக்லா அவ என்ன பண்ணா
ஒன்னு பண்ல நீ லைப்ரெரி பிரசிடென்டாருந்த ஆ அந்த கன்சியூமர் ப்ரொடக்க்ஷன்ல இருந்தே ஆ என நியாவருக்கு அதுக்கு நாங்க வந்து ஒரே ஒரு அடல்ட்ரேஷன் மட்டு ஒரு நாள் பண்ணோ நியாவருக்கு செமினார் நல்ல நியாவருக்கு எனக்கு ஒரு நாள் பண்ணோ நாங்க
இங்க வந்து இது எடுப்பாங்கல்ல லைப்ரெரி இது ரீடர்ஸ் கிளப்
ஆ எல்லாத்துக்கு நம்ம பேர் குடுத்து வச்சிருக்கோமேமா நியாபருக்கா ரீடர்ஸ் கிளப்ல நம்ம பேர் குடுத்துரு போ அப்ற இந்த தமிழ் பற்று நியாவருக்கா தமிழ்ல பற் ற்று இருக்கிறவங்க மட்டு வாங்கமாம்பாங்க நமக்கு ஜான்ஸ் காலேஜ் பேருக்கு எச் திசி பேருக்கோ எப்
எல்லாத்துக்கு ஓடுவோம்மே நம்மதா ஓடி ஓட்டி போட்னு ஓடி போட்னுன் சொல்ட்டு ஓடி ஓடி
மேம் ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி அப்டினு ஓடி அந்த அம்மா ஆனா நெஞ் நெஜமாலே நம்மளுக்கு ஓடி போடுற ரீசன் வந்து ரெண்டு ரீசன்தா யோசிப்பே ஒன்னு நம்ம என்னதா ஓடி போட்டு போனாலு நம்மளுக்கு மார்க்கில்ல எந்த ஒரு மாற்றமு வராது
ஆமா
இன்னொன்னு வந்து ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்டு கரெட்டு பாத்தியா பாயிண்ட் புடிச்சுட்டே அவளுகல்லா பாய்ஃப்ரெண்ட் இருக்குனு எங்கயாவது ஓடி போயிருவாளுக எங்கயே ஒரு நாள் கூட ஓடிக்கி விடாத தெரியுமா அந்த கீர்த்தனா கேங்கே
ஆமா
கீர்த்தனாவயே வந்து பாத்து பாத்துதா விடுவாங்க
ம்
பை வச்சுருப்பாய்ங்க அதுக்குதா பூஜா அனுப்பிப்பாங்கே ஆமா
சை
எவ எவ பாக்குறா எவவ பேசுறா ஆனா நம்மள ஒரு நாள் கூட நீ இதுக்கல்லா போக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் கூட எந்த மேமு சொன்னதே இல்ல தெரியுமா நம்மள ஒரு கிராஸ் கொஸ்டினோ
ஆமா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க சேரி போறீங்கமா போயிட்டு வாங்கமான்ருவாங்க அது நம்ம கிளாஸ் ஸ்ல ஆன்சர் பண்றோ ஆன்சர் பண்றோன்றதுக்கு வஞ்சன வைக்கிறதுக்காகவே நம்மள வந்து ஒரு காலேஜ் போவிடாம பண்ணா தெரியுமா இந்த நம்ம காலேஜ் பக்கத்துல இரு காலேஜ் இருக்க அப்பா காலேஜா ஏ பி ஏ ஏ பி ஏ ஏ பி ஏ
அது என்ன ஆச்சு அது என்ன கண்ட்டென்ட்டு
அங்க இருந்து இங்க வந்தாங்க தெரியுமா அங்க இருந்து ஒரு டீச்சர் வந்து நடத்தரக்கு இங்க வந்தாங்க இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போனாங்கல்ல
ஆமாமா
அப்ப வந்துட்டு நம்மள எடுக்காம உட்டுட்டா
ஆமா ஆமா ஞாபக இருக்கு ஞாவ இருக்கு ஞாவ இருக்கு நம்ம கூட வைத்தியரிச்சல் இருந்தோமே
ஆமா நம்ம எடுக்காம உட்டுடான்னா அதுக்கு வேணுனு தான் எடுக்காம உட்டே அப்டினால்லா அதுக்கு
ஆமா அவளுக்கு அப் அதுக்கு வந்து ஆ அதுக்கு வந்து அவள் ரீஸ் சொல்ற ரீசன் நீங்களா ஆன்சர் பண்ணிறுவீங்களாப்பா நம்ம காலேஜ்ல அந்த மேம் வந்து எதா கொஸ்டின் கேட்டா நம்ம ஆன்சர் பண்றது ஆட்கள் வேணுல்ல அதுக்குதா உங்கள இங்க உக்காத்தி வச்சிருக்கே அப்டின்
ஆமா அப்டின் சொல்லிட்டா அவா கேட்டதுக்கு